இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் ஆஹ் சாப்பிட்ட ச்சா
ஆஹ் சாப்பிட்டங்க தோழி நீங்க சாப்பிட்டீங்களா ஓகேங்க தோழி சொல்லுங்க இன்னைக்கு என்ன தலைப்புன்கீழ பேச போறோம் தோழி
ஹம் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா
எனக்கு எதுவும் இல்லங்
ஓகே செரி உம் நானு இன்னைக்கி கறிப்பலா வச்சு ஒரு டிஷ் பண்ணுனோ
புரியலீங் தோழி
கறிப்பலா கேள்விப்பட்டிருக்கீங்களா
கரிப்பலா அந்த காய் பலா காய வச்
உஹம் ஆஹ் ஆமாங்க அதுல என்னென்ன ரெசிபி எல்லா பண்ணலா அப்படிங்கறத தா இருக்கலாங்களா
செரிங்க தோழி எனக்கு தெரிஞ் ஞ்சி சி எங்க நாங்க பண்ண மாட்டேன் தோழி அத நம்ம ஃப்ரெண்டு் வீடல தான் பண்ணுவாங் ஆ
செ ஆஹ் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த மர த்த வச் அவங்க வீட்டு்ல இருக்கா மரோ
இல்ல மரம் அவங்க வந்து ச்சு ஊர்ல இருக்கு மரோ அவங்க எப்பாச்சும் அவங்க போனாங்கன்னா அந்த பலா காய வந்து பறிச்சுட்டு வருவாங்க இல்ல பழமா வந்து பழ எடுத் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க வீட்டுக்கு பலோ மித்த படி காய் வந்துச்சுன்னா அவங்களே வீட்டில் செய்வாங்க நமக்கு செய்ய தெரியாது அந்த காய் வந்து எங்க நம்ம வீட்டுல செய்ய மாட்டாங்க அவங்க வீட்டுல தான் அதிகமா செஞ்சு எனக்கு தெரியும் அது வந்து ஒரிஜினல் அந்த கறி சாப்பிடற மாரியே இருக்கும் அந்த அளவுக்கு செய்வாங்க அந்த தோல் எல்லாம் சீவி க்ளீனா அந்த பண்ணி அந்த கறி சாப்பிடுற மாதிரி அந்த மசாலால்லாம் போட்டு அந்த மாதிரி செய்வாங்க இல்ல அது பார்த்திருக்கேன் அது சாப்ட்டும் இருக்கேன் நம்ம நண்பர் வீட்டுல தான் ரொம்ப அதிகமா செய் செய்வாங்க அன்னிக்கு
ஓ சரி சரி ங்ஞ இப்ப ஆஹ் நம்ம வந்து கறி பலா வேற நம்ம பலாப்பழம் வேற
ஆமாங்க ம் ஆமாங்க தோழி அதா காயில வந்து அந்த மாதிரி செய்வாங்க பழ
தான
அப்டிங்களா அது
ஆமா கறி பலானா அது பொரியல் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லன்னா கொழம்பு வைக்க முடியும் அஹ் சொள சொளையா இருக் கிறது அது வேற மரம் இது வந்து ஆஹ் ஆமாங்க நீங்க பிஞ்சின்னு நினைச்சிட்டீங்களா
ஆஹ் ஆமா நான் அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தன் ஏன்னா ஒரே மாரி ம் ம் ஒரே மாரி ஓ
ஒரு மாரி ரொம் ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாரி சொத சொதனு ஆயிரும் கெட்டு போன மாரி ஆனா பாத்தீங்கன் னா அது இப்ப பழமாவல்லாம் ஆகாது அது வந்து இதுக்காகவே வ இருக்கு இருக்கும் போல நானும் அப்படிதான் ரொம் ப நாளா நெனச்சு ட்டுருந்த அதாவது பலா பழ வந்து சிறுசா இருக்கு போது தா இத எடுத்து செய்யணு தாங்க அப்டின்னா ஆனா அதுக்குன்னு இது வேற மரோ கறிப்பலாங்கிற மரோ இன்னைக்கு அந்த கோ உம் அதுல பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு சில்லி போட்டிருந்தேங்க
உம்
சு பாப்பாக்கு வரும்போது ஹ அதாவது ஸ்கூல்ல இருந்து வரு ரும் போது அது எந்த மாரி போட்டிருந்தேன்னா சரி அதாவது எங்க சொந்தக்காரங்க தான் அந்த காய் குடுத்தாங்க செரி கொழம்பு வைங்கன்னு சொல்லி குடுத்தருந்தாங்க ஆனா நா சரி டிஃப்ரெண்டாப் பண்ணலா அப்படிங்கறக்கு ஏன்னா கொழம்பு வச்சா யாரு சாப்ட மாட்டேங்கிறாங்க செரி சில்லி மாரி ஈவ்னிங் ஸ்னாக்ஸ் பரிக்கு பொறிக்கலா அப்படிங்கறக்காக அது பண்ணுனே அதுக்கு என்னென்ன போடணு அப்டின்னா கான் ஃபிளார் அப்புறோ ஆஹ் இது அரிசி மாவு கொஞ்சோ இந்தமாவு உம் கடல மாவு
ஆஹ்ம்
அது கொஞ்ச தா ஒரு ஸ்பூன் இதெல்லா கொஞ்சோ ஜாஸ்தியா போட்ணு ஆ அது ஒரு ஸ்பூன்
உம்
தூள் உப்பு அப்பற கரம் மசாலா மிளகாத்தூள் தேவையான அளவு ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சோ லைட்டா லெமன் விட்டு ஒரு அர அர லெமன் போட்டு நல்லா புழிஞ்சு நல்லா எ அத கலக்கி வச்சு க்கணும்மாவ ஒரு பேஸ்ட்டு மாரி அப்பற இந்த கறி பலா ப்ப வந்து நல்லா கொஞ்ச வேக வெச்சு எடுத்துக்கணுங்க தண்ணியலா வடிச்சு வெச்சு ட்டு இந்த பேஸ்ட்டு மாரி இருக்குல்ல அதுக்குள்ள அ அ நல்லா மிக் கொட்டி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேர ஒரு அர மணி நேரம் பாத்தீங்ன்னா மூடி வச்சிரனு
ம்
எண்ணெய்ல போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா அது வந் து எப்டின்னா நான்வெஜ் இருக் இள்ள அந்த சில்லி இந்த சிக் கென் சில்லி அதெல்லா இருக்குல்ல ஆ அது மாரி இருக்கு கு
ஆ அது நா ஒரு முற சாப்ட்ருக்கந்தோழி அது அவுங்க எ ம்ச் கொழம் கொழம்பு மாரி செய்வாங்க அதுலாநா சாப்ட்ருக்கோ அவர் நண்பர் வீட்ல செய்வாங்க அ கொழம்பு மாரி செய்வாங் அ அப் ப்ப நா சாப்ட்ருக்க அது அந்த கறி உம் ச் ஆ அந்த சுவை வந்து அந்த மா செரி இருக்கும் அவுங்க அது அவுங்க வீட்ல ம் எப் அப்பலா செய்வாங்ளா அப்பலா எடுத்துட்டு வருவாங்க அப்ப சாப்ட்டுதா பழக்க இது நீங்க சொல்ற மாரி இது புதுசாருக்கு இப்பதா கேள்வியே பட்ற நானு
ஆஹ் ஓ
ஆஹ் முதல் முறையா கேள்வி படுறேன் இது வரைக்கு இது பண்ணது இல்லை
என்னன்னா வீட்டு்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொறிச்ச மாதிரி அது மாதிரி கொடுத்தா சீக்கிரம் தீந்துடுது சாப்படுறாங்க அதுவே நம்ம கொழம்பு ஒ எல்லா ஏதாவது பொரியலோ வச்சோம்னா சாப்பிட மாட்டேங்கறாங்க ஆனா சரி இன்னைக்கு இப்படி பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஆஹ் பரவாயில்ல எல்லாமே தீந்துடுச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி இதாவும் வைக்கலா கிரேவி மாதிரியு வைக்கலா அது சப்பாத்தி
ஆஹ்ஹ் சப்பாத்தி இல்லனா தோசை அந்த
ஆஹ் கண்டிப்பாங்க அது மாதிரி விக்லா அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா நான் இது வரைக்கு அது செஞ்சது இல்ல குழம்பு வச்சிருக்கோ அ கிரேவி மாதிரி கொஞ்ச தவட்டின மாதிரி அதனா சப்பாத்திகெல்லா வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு குழம்பு மாதிரி கொஞ்ச தண்ணி மாதிரி வச்சோம்னா அது சாதத்துக்கு நல்லா இருக்கு
உம் புரியுது தோழி
நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஆனா இந்த குழம்பு சாப்டும் போது இப்படிதான் இருக்கு நான்வெஜ் அப்படின்னு விட் சொல்லுவாங்க அப்ப நீ இது சாப்பிடற இலை நீ அதுவும் சா ப்பிடலாம் அப்படின்னு கூட வீட்டுல பேசுவாங்க அதுல போண்டா செய்யலாமாம மசால் போண்டா
எதுல எதுல தோழி புரியல எனக்கு இதுலய இப்ப கறி போலலாம் ஓ இல்ல எனக்கு தெரியாது நா வந்து இந்த விஷயத்தை தெ எ நண்பர் வீட்ல தெஞ்சுதா எங்களுக்கு
செர் செரிங்க நீங்க வேணா அவங்ககிட்ட சொல்லி பாருங்க இந்த மாரில்லா பண் ணலா உங்க வீட்ல மர இருக் ட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க ஏனா மர இருந்துனா அது நெறைய புடிக்குங்க எக்கச்சக்கமா சரி அவங்க இந்த மாரி எல்லா ட்ரை பண்ல கொஞ்சோ டிஃப்ரெண்டாவ் ட்ரை பண்ணா எல்லாருமே சாப்புடுவாங்கல்ல ஏன்னா கொழம்பே வெக்கிறக்கொன்னு கொழம்பு வெப்பாங்க இல்லன்னா பொரியல் பண்ணுவாங்க
ஆவ்
இது மாரி யாரு அதிகமா
கண்டிப்பா ஆமா இது ஒரு புது விதமான் விஷ்யமாதா இருக்கு தோழி அது கேக் கும்போதே நல்லாதா இருக் பொய் சாப்புட்ணும் போல அந்த மாரி இருக் க்கு நீங்க சொல்ற விஷயமே அதுவு புதுவிதமா ஒரு சத்து உணவ் சத்தான ஒரு பொருளா கண்டிப்பா இந்த மாரி வேற என்ன ன்னா தோழி இந்த மாரி பண்ணுவீங்க
ஆஹ் வேற என்னப்பண் பண்ணுவோனா நிதியன் கிட்டா அப்பா இது வேற எதாவ் ஸ்நாக்ஸ்னா பக்கவடா அந்த மாரி போடுவோ
அது என்னங் தோழி புதுசா கேள்விப்பட்றே
பக்கோடா தெரியாதா ஆந் ஆஹ் ஓ நீங்க பேரு இது அந்த மாரி கேள்விப்பட்ருக் மாட்டீங்ளோ ராகிலா செய் வாங்கல்ல
அட தாங்க ராகில செய்வாங்க
அட இ ஆஹா அடெ இல்ல இது எண்ணெய்ல பொரிப்பாங்கள்ல கடையிலேலா விப்பாங்கல்ல பக்கோடான்னு சொல்லிட்டு ரா
பகோ பக்கோடா சொல்றீங்களா தோழி வெங்காயம் போட்டு பொக்கோடா சொல்றீங்ளா ஆ அது செய்வாங்க தோழி அதுல நெறைய செய்வாங் ஹ்ஹ் ழி அந் மாரி பாவக்காள செய்வாங்க
ஆ பாகக்காயில
பாவ பாவ க்காளயு அது ஒரு மாரி பொகோடா மாரி செய்வாங்க தோழி
ஓ நானு இ ப்பதாங்க கேள்வி படுற
உம் அத வந்து ஆமா சிப்ஸும் பண்ணுவாங்க அதுதா இங்க பாத்தீங்னா ங்க வந்து சிப்சுக்கு தனியாஸ் சீவி இதுக்கு பொக்கோடாக்கு தனியா சீவுவாங்க அந்த ஒரு மாதிரி எப்டி சொல்றதுன்னா இந்த சிப்ஸ் இருக்குல்லேங்களா நீள நீளமா உருளக்கெழங்குல வருங்ளே அந்த மாரி ஷ் தீவிடுவாங்க சீவிட்டு அது பொக்கோடா இரிக்கீங்கலா மேம் பண்ணுவாங்களோ அதே மாரி பண்ணி இது பண்ணுவாங்க மசாலா கொஞ்சோ அதிகமா போட்டு
த்துருவாங்க
ஆமாங்க தோழி அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா முந்திரி ல்ல பக்கோடா போடுவாங்க
உம் அது எப்பிடி அது ரொம்ப இதா இருக்காதா முந்திரி எல்லா நம்ம ஒண்ணு ரெண்டு சாப் டம்னாலே ஒரு மாரி இரு
ஓ அது வந்து ஒரு மாதிரி எப்டி சொல்றது பாத்தீங்னா முந்திரிலேயே நெறைய முந்திரி இருக்கு தோழி முழு முந்திரி அரை முந்திரி கால் முந்திரி தூள் முந்திரி அப்படின்னு சொல் இருக்கும் தோழி அதுல வந்து பாத்தீங்கன்னா தூள்முந்திரில அந்த ஒரு கீரை ஒண்ணு வரும் தோழி அந்த கீரைவே பாத்தீங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும் அஹ் சாப்பிடவே நல்லா இருக்கும் அப்படியே நீங்க வந்து பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னாவே அருமையா இருக்கும் கல்ல மாவு அப்புறம் கொஞ்சம் உப்பு மொளகாத்தூள் இதெல்லாம் போட்டி அப்படியே இது எண்ணெயில விட்டு சாப்பிட்டீங்கன்னாவே அது கீரை கொஞ்சம்
ஓ அது நீங்க சொல்றதே வித்தியாசமா இருக்கு ம் எனக்குன்னா
பண்ணுவாங்கன்னா இந்த முந்திரிய கலந்துருவாங்க கலந்து அத அஹ அதோட மசாலா இ முந்திரிய தூள் முந்திரிய கலந்து கீரையோட சேர்த்து கூடைமாதிரி பண்ணுவாங்க பக்கோடா மாதிரி பண்ணி போடுவாங்க அது சாப்பிடவே ரொம்ப அருமையா இருக்கும் ஆமாங்க தோழி ஆஹ் நம்ம வீட்டுல செய்வாங்க தோழி அடிக்கடி அந்த முந்திரி பகோடான்றது அ பாவக்காய் பக்கோடான்றது வந்து கடையில்ல தான் போடுவாங்க ஆஹ் இது ஆமா கடையில தான் வாங்கிட்டு வரும் சிப்ஸ் இல்லை இங்க பகோடாவே வாங்கிட்டு வருவாங்க ஆனா எனக்கு புடிக்காது அதனால அது சாப்பிட மாட்டேன் வீட்ல தான் சாப்பிடுவாங்க ஆனா முந்திரிப்பக்கோடா வந்து வந்து எங்க வீட்லயே செய்வாங்க அடி செடி அந்த முந்திரி வந்து தூள் வாங்கிட்டு வந்துட்டு அது மாதிரி செய்வாங்க அடிக்கடி வீட்ல
ஓ பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஹெல்த்தியானதாதான் செய்யறாங்க அப்பறல்லாம் நான் பாவக்காலேயே ஜூஸ் வேணா பாத்திருக்கேன் ஆனா குடிச்சதில்லே
உம் உம் இல்ல நானுமே அது பாவக்கா ஜுஸ் கேள்வி இது பண்ணல தோழி உம் உம் அருகம்புல் ஜுஸ்ஹ இந்தமாரி நிறயா சொல்றாங்க ஆனா நம்ம இதுக்கு வந்ததுல ஆனா ஒரே ஒரு முறை அ கத்தாழ மட் டு இது பண்ணி கொடுத்தாங்க அஹ் ஒரு மாதிரி ஜூஸ் மாரி போட்டு கொடுத்தாங்க வலுவலுப்பா அது ரொம்ப வா ஆஹ் வாந்தி எடுத்து ட்டேன் தோழி இங்க பண்ணு சரியா பண்ணல இங்க இருக்கவங்க அது ஒரு வாய்க்கு புடிச்ச உடனே உள்ள இறங்கதெல்லாம் அப்படியே வந்துருச்சு வயிறு சுத்தமயடுச்சு சரி அதனால நானும் பெருசா பரவால சரிங்க தோழிகிங்ட கிட்டஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டேன்
ஆஹ் உ ஓ கண்டிப்பாங்க அடுத்த பதிவுல சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க